ஹலோ ஆ சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஆ நல்லா இருக்கே நல்லா இருக் அதுலருந்து அப்டி தொடருவோமா
ஆ தொடரலா சொல்லுங்க
ஆ அது வந்து நாங்க அங்க மேல இருந்து அந்த வியூ பாயிண்ட்லலா பாத்தோ ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு ஆனா பெருசா சேஃப் டிலா கெடையாது நம்மகு எங்க எங்கனாலு ஸ்லிப் ஆனா அவ்ளோதா அந்
அதுதா அந்த மாரி போறதுதா நெறைய விபத்துல்லா ஆகுது அதனால சேஃப் டி ரொம்ப இம்பார்ட்
ஆனா அந் ந்த எடத்து வரைக்கு நாங்க கீழ இருந்து போற வரைக்கு பெருசா யாரையுமே பாக்கல அங்கப்போ கட கிட எதுமே கெடையாது அங்க தங்கறக்கு ஒரு ஹோட்டல் கெடையாது அங்க மேகமலைப் போற உள்ள ஹைவே விஷ்ணு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல மட்டு ஒரே ஒரு ஒரு ஹோட்டல் மாரி ஒரு ரெசார்ட் மாரி இருக்கு அதுமே வந்து கவுமௌண்ட் டோடது தமிழ்நாடு கவுமௌண்டோட ரெசாட் அதுல தங்கிக்கலா போல காஸ் கட்டி நம்ம தங்கிகலா ஆனா பெருசா பக்கத்துல இருக்ல கட கிட எதுவுமே கெடையாது ஒரே ஒரு பில்டிங் சின்னதா இருக்கு ஒரு உ ரெண்டு மாடி மாடி பில் பில்டிங் தா ஆனா ரொம்ப சின்னது ஒரு எட்டு ரூமுக்குக்குள்ள தா இருக்கு ஒரு ஆறு ரூம் எட்டு ரூம் தா இருக்கும்னு நெனைக்கிறே ஏனா அதுக்கு மேல அங்க அவ்ள வராங்களா என்னன்னு தெரியல அப்டிதா நாங்க நெனச்சிட்டுருந்தோ ஆனா அந்த நல் ரொம்ப தூர அப்டியே போக போய் போய் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போய் பாத்தா அங்க வந்து து சரியான கூட்டோ நெறய பேர் இருந்தாங்க ஒரு நூறு பேர் கிட்ட இருந்தாங்க அங்க அங்கதா தெர்ல அங்க எப்டி அவ்ளோ பேர் இருந்தாங்கன்னு அங்க போய் பாத்தாலே நெறய வண்டி நின்னுச்சு அதா ரெண்ரெண்டா ரெண்ரெண்டா ஒரே நேரத்துல நம்ம போற நேரத்துல நமக்கு முன்னாடி முன்னாடி யாரும் போல ஆனா அங்க அங்க தள்ளி தள்ளி தள்ளி எல்லாரு போய் ருப்பாங்க போல நமக்கு தெரில அதா அங்க ஒரு நூறு பேர் கிட்ட இருந்தாங்க
ம்
நூறு பேரு கிட்ட இருந்தாங்க அப்போ வந்ட்டு ஆ அங்க போனோ அங்க அந்த பெருசா ஒன்னு சேஃப்டி கெடையாது ஆனா வியூ பாயிண்ட் நல்லா இருக்
ஆனா பட் அந்த வியூ பாயிண்டுக்காக அவ்ளோ ரிஸ்க் எடுத்து அங்க வேற ஒன்னு எல்லா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல
ஆ வேற எதுவு சொல்லிக்கிற அளவுக்குல்லா இல்ல ஆனா அந்த ஊரு நல்லாருந்துச்சு கிராமமா இருந்துச்சு அங்க இந்த போயிட்டு வந்த அனுபவ நல்லாருந்துச்சு அங்க பாத்தா நாங் க மேல இருந்த மலையில இருந்து பாக்குறோ ஒரு வீடு மாரின்ச்சு ரொம் அது எப்டி இருக்குனா அந்த வீட்டுக் போறதுக்கு வழியே இல்ல சும்மா அந்த தேயில தோட்டத்துக்குள்ள எறங்கி ரொம்ப தூரோ நடந்து போணுன்ற மாரி இருக்கு அவ்ளோ இத தள்ளி ஒரு வீடு இருக்கு ஒரே ஒரு வீடு இருக்கு சுத்தி முத்தி எதுவுமே இல்ல அந்த மாரி ஒரு ஒரு வீடா நெறய இருந்துச்சு போற வழில பாத்தோ அங்கல்லா எப்டி வாழ் றாங்க அந்த ஒரு வீட் வீட்ல மட்டு எபபிடி இருக்காங்க இன்னுமாத் தெர்ல அப்போ அந்த நாங்க அந்த போலீஸ்காரங்க பாத்தோம்ல
ஆ
அவுங்கட்ட கேட்டோ அந்த அவுங்க தா அந்த பக்கோ போக் கூடாது அப்டின் சொன்னாங்க அவுங்கட்ட நாங் கேட்டோ இந்த மாரி இந்த மாரி தனித்தனியா ஒரு ஒரு வீடா இருக்குல இங்கெல்லா எப்டி வாழ்றாங்க அப்டின்ற மாரிலா கேட்டுட் அவுங்க சொன்னாங்க அங்க மேக்சிம ஒரு ஆளு இருக்க மாட்டாங்க கொஞ்சோ ரெண்டு மூணு குடும்பம் சேந்து இரு ப்பாங்க எல்லாருமே சொந்தக்காரங்க அந்த மாரி இருப்பாங்க தேயில தோட்டத்துல வேல பாப்பாங்க எல்லாருமே அவுங்களுக்கு இதுதா வருமானோ தேயில தோட்டத்துல எல்லாமே குடும்பத்துல எல்லாருமே மொத்தமா தேயில தோட்டத்துல வேல பாப்பாங்க அப்டி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஊர் அந்த மொ த மேகமலைக்கு ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு ஒரு பெரிய லேக் இருந்துச்சு அந்த லேக் வந் து அது ஒரு டேமுக்கு போகுமா அந்த லே ஆ பெருசுனா ரொம்ப பெருசு ஆ கிட்டத்தட்ட அந்த லேக் மட்டுமே வன்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்துச்சு நல்ல பெரிய லேக்கு கண்ணுக்கு எட்ன தூர வரைக்கு அந்த லேக் ல்லா தெருஞ்சு அவ்ளோ பெரிய லேக் இருந்ச்சு ஆனா அது வந்து மலைகளுக்கு நடுவுல தா அந்த லேக் இருந்ச்சு
நல்லா சூப்பரா இரு
ஒ சூப்பரா இருந்த்ச்சு அந்த லேக்க ஒட் டி போலீஸ் ஸ்டேஷனு அந்த லேக்கோட கரையில வந்து போலீஸ் ஸ்டேஷனு நல்லா சுத்தி புல்லு சூப்ரா இருந்த்ச்சு அது பாக்க போலீஸ் ஸேஷன் மாரியே இல்ல ரெட் கலர்ல ஒரு பில்டிங் மாரி இருந்த்ச்சு அ அப்புற அங்கேருந்து தூரத்துல பாத்தா அத எழுதிருந்துச்சு இந்த இது கவுர்மெண்ட் சிம்பிளு போலீஸ் ஸஷேன்னு எழுதிருந்த பாத்தப்ற தா போலீஸ் ஸஷேன்னு தெரிஞ்சுச்சு ஆனா அந்த லேக்குக்கு அந்த இதுக்கு சும்மா சூப் ப்பறா இருந்துச்சு அந்த வியூவே நல்லா இருந்துச்சு அங்க வெளில போறப்ப எல்லா கண்ணுக்கு எட்ன தூர வரைக்கு அப்டியே பச்சப் பசேர்ன்னு ஃபுல்லா தேயிலையாதா இருக்கு எங்க பாத்தாலு ஆனா நம்ம பாட்டுக்கு உள்ள எறங்கி போனா போயிட கூடாது ஏனா அது அவுங்க ஏதாச்சு நம்ம ஏதாது பிச்சு இது பண்ணிட்டோம்னா அவுங்களுக்கு அது லாஸ் தாயிடு அது ஒண்ணு இன்னொனு அங்குட்டு அட் ட்டப்பூச்சியும் நெறய இருக்கு நாம பாட்டுக்கு உள்ள எதுக்குள்ளயாச்சு போனோம்னாலு அட்டப்பூச்சி ஏரிரும்
பாம்பு இதெல்லாங்கூட இருக்குல்ல அந்த மாரி எடத்துல
இருக்க வாய்ப்பு இருக்கு அங்கங்க சின்ன சின்ன இந்த அருவி மாரி சின்ன சின்னதா வழியில ஏதாச்சு நீரோட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு
ம்
அவோ நீ இவிங்க பிரெண்ட்ஸ் எல்லா நிப்பாட்டி உள்ள உள்ள எறங்குனாங்க நெறய எடத்துல சேரி நா ரெண்டு மூணு இடத்துல எறங்கினாங்க நா ஏற ஏனா எல்லாரும்ல அட்டப்பூச்சி ஏறிட்டிட்டே இருந்துச்சு
ம்
அதுக்கப்புறோ சேரின்னு சொல்ட்டு யா யாருமே போல அதுக்கப்புறோ ஒரு இடத்துல ரொம்ப வா வா னு என்னையு கூப் டாங்க சேனு சொல் நானு உள்ள போனா அது போய்கிட்டே இருக்கு உள்ள அவங்க பாட் நடந்து போய்கிட்டே இருக்காங்க நாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிட்டோ அப்றோ நா வேணான்டா எதாச் சு அனிமல் ஏதாச்சு வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடு நம்ம பாட்டுக்கு இவ்ளோ தூரம் உள்ள வந்ட்டோ ஏதாச்சு வந்துச்சுனால ஹெல்ப் கூட பண்ண முடியாது போ கெடையாது ஏதாச்சு வைல்டு அனிமல் வந்துச்
ஆமா பயம் ஆனா அந்த தண்ணி எல்லா கூடோ அந்த வ அந்த அனிமல்ஸ்காக தா கொஞ்சோ அங்கங்க விட்டு வக்கிறாங்க
ஆமா அது ஏனா தண்ணி குடிக்க வரும்ல திடிர்னு ஏதோ ஒரு கரடியோ இல்ல ஏதோ ஒண்ணு வருது ஏனா அங்க நெறய போர்டு வச்சிருக்காங்க அது இருக்கு இது இருக்குன்னு ஏதோ எது வந்தாலுமே பிரச்சனை தா நம்ம ரொம்ப உள்ள போ வேனான்னு சொல்ட்டு அப்டியே வன்ட்டோ ஒரு அர ம் இருவது நிமிஷ் த்தரி உள்ள நடந்து போயிருப்போ நா சொல்ட்டே இருந்தே அவங் கேக்கல வேமா உள்ள போயிட்டானுக அப்பறோ சொல்ட்டு சொல்லி நடந்து வந்ட்டோ வந்தா திருப்பி அட்ட பூச்சி நறையா ஏறிருந்ச்சு அப்பறோ சேரின் சொல் டப்றோ எல்லாத்தையு இது பண்ணி உட்டு என் மேல ஒண்ணு ஏறிருந்ச்சு அத இது பண்ணி விட்டு அப்பறோ எல்லா மேல போய்ட்டோ மேல போய்ட்டு அந்த இதெல்லாம் பாத்துட்டு சீன்லாம் பாத்துட்டு அப்பறோ அந்த ச வியூ பாயிண்ட்டுக்கு மேல நடந்து போற மாருந்ச்சு அங்கிருந்து பாத்தா ந ரொம்போ அழகா அப்டியே ஊரே தெரிஞ்ச்சு தேனி அப்டியே ஃபுல்லா தெரிஞ்ச்சு அதல்லாம் பாத்துட்ருந்தோ அங்க பாத்துட் நறையா ஃபோட்டோ எத்துட்னோ சாய்ங்காலோ ஆயிடுச்சு ஒரு நாலு மணிக்கு கிட்ட ஆய்டுச்சு நாங் கால்ல கெலம்பனது
ம்
அதுக்கப்பறோ எனக்கு கால் ரொம்ப அரிச்சுக்ட்டே இருந்ச்சுன் சொல்லி கால அப்பற எதோ ஷீல அரிச்சுக்ட்டே இருக்குன் சொல்ட்டு ஷூவ கழ்ட்டி பாத் தா ஒரு அட்ட பூச்சி ஷூகுள்ள போயிருக்கு அப்படியே அ நம்ம ஆள்காட்டி வெரல் நீலத்துக்கு நல்ல பெருசாயிடுச்சு அப்டியே ஃபுல்லா ரத்த அத எடுத்து உட்டா அப்டியோ கால் ஃபுல்லா பொத பொத பொத பொதன் ரத்தோ அவ்வளோ ரத்தத்த குடிச்சிருக்கு ஆனா வந்து அட்டப்பூச்சி கடிக் கடிக்கறப்ப தெரியாது நமக்கு கடிக்குது நீங்க அட்டப்பூச்சிட்ட எதாச்சு கடி வாங்கிருக்கீங்களா உங்களுக் தெரியுமா அது நம்ம கடிக்கிறப்ப தெரியாதுல்ல ஷூக்குள்ள ஃபுல்லா கடிச்சிருச்சு அது ந பா துக் அப்டியே நல்லா நீளமா இருக்கு நல்ல குண்டா நீளமா இருக்கு அப்பறோ அத பிச்சு அத எடுக்கறதுக்குள்ள வலி பின்னிருச்சு அப்பறோ அத எடுத்து அப்படியே ஃபுல்லா ரத்தமாயிட்ச்சு ஷூ எல்லா அப்பற தொடச்சு
அது லைட்டா மஞ்சதூளு அது போட்ட கூட அப்டியே விட்ருன்றாங்க
ஆனா அந்த எடத்துல எங்க மஞ்சத்தூளு போயி தேட நம்ம அந்த எடத்துல சட கிட எதுவுமே கெடையாது நம்ம கீழ போனாதா வேற எதுனாலு பாக்க முடியு அனால இது பண்ணி அப்பறோ தண்ணி இருந்ச்சு கொஞ்சோ பாட்டில் வச்சிருந்தோ தண்ணி பாட் இலு அதாவது இந்த பாடி கொண்டு போயிருந்த இந்த மாறி விட மாட்டாங்கன்னு முன்னாடியே ஃரெண்டு ஒருத்த சொன்னனால சில்வர் பாட்டில் கொண்டு போயிருந்தோ அதனால அதுல தண்ணி இருந்ச்சு அப்டியே கால மட்டு கழுவிட்டு அப்பறோ அப்டியே போய்ட்டோ நாங்க அங்கிருந்து கெளம்பி அப்டி ரிட்டன் போறப்ப பத் தா ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஃபோன் வந்திருக்கு இந்த மாதரி அவுங்க வீட்ல ஒரு டெத்து அவுங்க பாட்டி எறன்ட்டாங்க அப்டின் ஆனா எங்களுக்கு ஃபோன் வந்ததே தெரியாது ஏன்னா நாங்க அவுங்க வீட்ல காலே கூப்ட்ருக்காங்க பதினோறு மணி போல ஆமா கால்ல பதினோரு மணி போல கூப்ட்ருக்காங்க எங்களுக்கு தெரியல நாங்க சாய்ங்காலோ ஒரு அஞ்சு மணி போல தா பாத்தோ அவுங்க வீட்ல காலே கூப்ட்ருக்காங்க அப்பறோ அங்க இருந்து அவன் மட்டு வே வேகமா போறன் சொல்ட்டு அவனு இன்னொரு ஃப்ரெண்டு மட்டு வேகமா முன்னாடி போய்ட்டாங்க அப்பறோ நாங்க கொஞ்சொ பொறுமையே அப்டி நின்னு நின்னு வரவழில ஒரு கடைல டீ எல்லா சாப்டுட்டு ஒரு பொறுமையா வந்தோ அந்த ட்ரிப் நல்லார்ன்ச்சு வருஷத்தோட மொத நாளே இந்த மாரி எதுவு பிளான் பண்ணாம அன்னெக்ஸ் பக்டடா போயி
நாங்க இதே போல கொடைக்கல் கொடைக்கானால் போயிருந்தோ அங்க இதே மாரி மலைவாசிகள் இருப்பாங்கல்ல அவுங்க அவுங்க வந்து அந்த இது நாங்க எங்கள வந்து அந்த இதுல போணோ வண்டில சாப் பாரி எ சப்பாரி கூட கெடையாது அது சும்மா அப்டியே எல்லா இது காட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டு சுத்திட்டு வருவாங்கோ அது கூட்டிட் போயிருந்தப்போ அங்க நிர் திட்டு ஒரு பிளேஸ்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்கொ அந்த எடத்துல வந்து அவுங்க வாழ்ற எ டலா ரொம்போ டிஸ்டன்ஸா நாங்க மேல இருக்கோ அவுங்கல்து எல்லா ஃபுல்லா கீழ இருக்கு காட்னாங்க அங்க இவுங்கல்லா வந்து எங்குமே வெளிலயே வர மாட்டாங்கோ எதனா தேவன்னா கூடோ அவுங்கள்து ஒரு இது இருக்கு ம் குதிரயோ என்னவோ ஒரு இது அதுலிருந்துதா அன் ப்புவாங்கலா எல்லா கட்டி ஆஹ் தேவையா இருக்குற பொருள் எல்லா திருப்பி இன்னொ வேணுன்றவுங்க இன்னொரு த்துரு அங்கிருந்து இங்கேயே அனுப்புவாங்களா இவுங்க இங்க என்னென வெளயிறாங்களோ அதல்லா வந்து அப்டியே ம் ஆமா அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்கலா ஆனா எந்த எந்த ஒரு இதுக்காகவும் ஹாஸ்பிட்டலு எதுக்காகவுமே வெளிய வர மாட்டாங்களாம் அங்கேதான் இருப்பாங்களாம் அவங்க அதனால அவங்கள பாக்குறது அவ்வளோ கஷ்டமாம் அப்புறம் அந்த காடுக்குள்ள நம்ம போயிட்டாக்கா ரிட்டர்ன் வர வழியே தெரியாதாமா மறந்துடுமா அந்த மாதிரி செடி எல்லாம் இருக்கும் அது நம்ம ஞாபகமறதி செடி செடி எல்லாம் இருக்காம் ஆமா ஆமா அது உள்ள என்ட்ரி ஆயிட்டாக்க அதெல்லாம் கொஞ்சம் கே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயோ எப்படி போயிட்டா அவ்வளதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கோ அங்க போயிட்டாக்கா அந்த ஞாபக மருதி இதுல நம்ம எப்படி போறோம் எப்படி வழி எதுவுமே தெரியாம போயிடும் அவ்ளோதான் போணவங்க யாரும் ரிட்டர்ன் வந்தது இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் அப்ப எப்படி போவாங்க வருவாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது தெரியுமா அவ்வளோ வருஷமா வாழ்றதுனால எப்படி போகணும் எப்படி வரணும் அந்த ஆதிவாசிங்களுக்கெல்லாம் தெரியுமா ஆனா இப்பயும் அந்த மாதிரி இருக் இருக்காங்கன்றதான் ஒரு ஆச்சரியம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரியும் அப்ப அந்த காலத்தில இந்த மாதிரி எல்லாம் அது ப பாக்கணும்னா ஒரு எக்சைட்மெண்டா இருக்குல்ல அவங்கள பாரக்க முடியுமானா வாரத்துல ஒரு நாள் அலோட் பண்றாங்களா அது கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆ இருந்து பாக்கலாமா அப்படின்ற மாரி டைமிங்ஸ் பாத்து போகணும் அப்டிண்ர மாதிரி பட் எங்களுக்கு டைம் இல்லன்றனால அவங்கள யாரும் பார்க்க முடியல ஆனா அவங்க வீ அதச்சு லாங் டிஸ்டன்ஸ்லருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லருந்து அதுதான் அவங்க வீடு இருக்கிற இடம் அப்படின்றதல்லாம் காட்டினாங்க பார்த்தோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உம்ம்ம்
கொடைக்கானலயுமே நிறைய ஊர் இருக்கு போ கொடைக்கானல் எல்லாருமே கொடைக்கானல் போவாங்க கொடைக்கானலோட நின்றுவாங்க அந்த சிட் சிட்டி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்டியே நின்றுவாங்க கொடைக்கானலுக்கு மேலயுமே நிறைய ஊர் இருக்கு இந்த மன்னவனூர்னு ஊர் சொல்லுவாங்க மேல கொடைக்கானலக்கு மேல நீங்க போயிருக்கீங்களா
இல்லங்க சும்மா நாங்க ஒரு டிரிப் டிரிபா இது போனங்க
அ மன்னவனூரு இந்த பூம்பாறைனு சொல்ல சொல்லுவாங்க அ அதெல்லாம் கொடைக்கானலுக்கும் மேல இருக்க ஊரு அந்த மலையிலேயே அதுக்கு அடுத்தும் மேல போகலாம் ஆனா பெரும்பாலும் எல்லாரும் கொடைக்கானலுக்கு போவாங்க அங்க இருக்க இடங்களுக்கு போவாங்க அந்த இது பயன் ஃபர்ஸ்ட்டு குணா குகை அந்த மாதிரி அங்க நிறைய டூரிஸ்ட்ப்பாட் இருக்கும் லேக் அங்கன பத்து பனஞ்சு டூரிஸ்ட் பாட்டிருக்கோ எல்லா அந்த இடத்துக்கு தான் பெரும்பாலும் போவாங்க அதுக்கு மேலயே மன்னவனூர் ஆ போயிருக்கேன் அங்கல்லாம் வந்து இன்னும் ம் நல்லா இருக்கும் மன்னவனூர் எல்லாம் போனா அப்டியே கிராமம் மாதிரி இருக்கும் அந்த பூம்பாறை அங்கே அதுக்கும் மேல எல்லாம் ஒரு கோயில் எல்லாம் இருக்கு ஒரு முருகன் கோயிலு அதெல்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த இடம் அப்டியே போற வழியே சூப்பரா இருக்கும் ஃல் அண்ட் ஃபுல்லு இந்த கொடைக்கானல் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் அந்த தாண்டி டவுனா அப்படியே ஃபுல்லா கிராமம் மாதிரி தான் இருக்கும் ஆனா ரோடு இருக் கும் ஊரும் சூப்பராக இருக்கும் அப்படியே இன்னும் இன்னும் டெம்பரேச்சர் இன்னும் கம்மியாக தான் ஆகும் நல்லா இருக்கும் அது இன்னும் கிளைமேட் நல்லா இருக்கும் அந்த பக்கம் எல்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு கோயில்லு லேக் அங்கனகுள்ள ஒரு ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு நானு என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் எல்லாம் போனோம் வண்டியில போனோம் எங்களுக்கு கொடைக்கானல் பக்கம்தான் அங்க வந்து வண்டியில போறப்ப அ இந்த மாதிரி அந்த ஃபால்ஸ்லல்லாம் நிப்பாட்டி வண்டியே நிப்பாட்டி அங்கட்டு நிறைய பேர் குளிக்க போயிருந்தாங்க அவங்களோட சேர்ந்து போய் அந்த பால்ஸ்ல தண்ணினா அப்படியே ரொம்ப கோல்டு ஆ ரொம்ப ஐஸ் வாட்டரோட கோல்டா இருந்துச்சு எப்படி மைனஸ்ல இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த தண்ணியில போய் குளிச்சோம் அது போய் மதியம் குளிச்சோம் சுத்தமா அது மதியம் மாரியே தெரியல அவ்வளோ ஜில்லுன்னு அதா நடுராத்திரி குளிச்ச மாரி இருந்ச்சு குளிச்சுட்டு அப்றோ ஆ சூப்பரா இருந்ச்சு ட்ரெஸ் எல்லா வச்சிருந்தோ அங்க நாங்க ரூம் எடுத்து தங்கிருந்தோ ஆ ஆ நாங்க கொடைக்கானல்ல தா ரூம் போட்ருந்தோ ஆனா நாங்க
ஆனா அந்த க்ளைமேட்டுக்கு குளிச்சு இருக்கீங்ளே பரவால்லையே ரொம்ப கஷ்டோ ஆனா ஜில்
ஆமா ஆமா ஆமா சோ குளிக்கணுன் ஆசையா இருஞ்ச்சு அத பாத்தோனிமே தண்ணில அப்டியே ட்ரை அப்டியே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டுந்தா அப்டி ரொம்ப ஜில்லுன்ருக் போ முடியா ஒரு மாரி நடுங்கு அடுத்து கொஞ்சோ செட் ஆயிடுச்சுன்னா அப்டியே அந்த இது பழகிரு ஒரு அஞ்சு நிமிஷோ கழிச்சி அப்புறோ அந்த ஜில்னஸ் தெரியாது ஏனா அதலயே குளிச்சிட்டே இருக்கும் போது அந்த ஜில்னஸ் த பழகிரு
ஆ
அப்டியே அதுல குளிச் ட்டு அப்றோ டரெஸ் எல்லா எடுத்து வந்தோ அங்கயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ட்டு அதுக்கப்றோ அதுக்கு மேல போய்ட்டு அந்த கோயிலுக்குலா போய்ட்டு சாமிலா கும் டுட்டு
ம்
அங்க கொஞ்சோ நெறைய ஸ்பாட்லா இருஞ்ச்சு சுத்தி பாத்துட்லா வந்தோ
ம் பரவால்ல என்ஜாய் பண்ணிருக்கீங்க நல்லா சரி ஓகே நம்ம அடுத்த கால்ல தொட